ஹலோ
ஹலோ நல்லா இருக்கீங்களாப்பா சாப்ட்டீங்களா
வணக்கோங்க
வணக்கோங்க என்ன பண்ணிட்ருக்கீ ஆஹ் நல்லா இருக்கேங்க நீங் ஆ சாப்டங்க இப்பதா
சரிங்க சரிங்க நானு சாப்டங்க
என்ன செஞ்சிங்க
நா வந்து இட்லி அப்றோ ஆஹ் மூக் வெள்ள மூக்கடலையு அப்றோ சுண்டலும் போட்டு குருமாங்க பீன்சு கேரட்டு உருளக்கழங் போட் டு அதுக்கப்றோ பாத்தீங்கனா வெண்டக் கப் பொரியல் சாதம் மத்யான பண்னே. காலைல வந்து ஒரு ஹவுஸ் உவா இதூ வீடு கிரவ்ப் ப்ரவேச ஃபங்ஷனுக் போனங்க அங்க போய்ட்டு அங்கயே டிப்பன்ன முடிச்சாச்சுங்க. க காலை உணவு வந் தூ இட்லி போட்டாங்கங்க. சுட சுட இட்லீ, சட்னீ, சாம்பார், தக்காளிச்சட்னீ, பொங்கல் ஆ அப்றோ ஊத்தாப்போ அப்றோ உளுந்தவடா, கேசரி நல்லா நல்லாவ் நல்லா சாப்டுட்டு வந்துட்டனா மத்தியான சாப்ட் வெண்டக்கா பொரியல் குர்மா இருந்ச்சுங்க நைட்டுக்கு சே நா அப்டியே குருமா அப்டியே மூணு நாளைக்கு சேத்து வச்சிட்டங்க நைட்டு வந்து இட்லி ஊத்திக்லா வீட்டுக்காரர் இல்லங்க வெளி வெளிஊர் போயிட்டாருங்க அப்றோ நாங்க பசங்க மட் அதனால வந்து பாத்தீ ன்னா இட்லி ஊத்திட்டங்க பெரிய பைய தூங்கிட்டாங்க சின்ன பைய வந்து எ பக்கத்ல உக்காந்துட்ருக்காங்க
செரி செரிங்க நானும் காலைல கேரட் சாதம் பாப்பா கேட்டானு செஞ்சு குடுத்தங்க பொரியல் தனியா வச்சிருக்கே மத்தியான வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்ட்டேங்க
நல்லதுங்க நல்லதுங்க
இப்போ அதுவே இருக்கு கொஞ்சோ ரச வச்சிருக்கங்க சாதோ இருக்கு இவர் அதே சாப்ட்டுக்கறேன்ட்டாரு
செரிங்க நல்ல விஷயங்க
வேற வெ இல்ல எங்கேய் போலீங்களா அந்த ஃபங்ஷனோட சரியா
போயிட்டு வந்தங்க ம் அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா வீடு தொடக்கிற அது இல்லங்க அது போய் வாங்கிட்டு வந்த அப்றோ அவரு ஊருக்கு போறதுனால நாளைக்கு தேவையான வெங்காய தக்காளி பூண்டு சொரக்கா வாங்குனே கோவக்கா வாங்குனேங்க
டெய்லி வாங்கிறீங்ளா
அ நாங்க வந்து பாத்தீங்னா சந்தையில வாங்குவோங்க ஆ சனிக்கெலம சந்த போடுவாங்கங்க சந்தைக்கு போய் ட்டோனா ஃபரெஷ்ஷா இருக்குங்க காய்கறி அந்த வாரத்துக்கு தேவையான என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லா வாய்ன்ட்டு வந்துருவாங்க வாங்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவாங்க இ ம் பீன்ஸு கேரட்டு சொரக்கா முட்டகோசு வெங்காயோ தக்காளி தேங்கா ப்ப பொடலங்கா இருந்தா பொடலங்கா பூசணிக்கா இருந்தா பூசணிக்கா பீட்ரூட் இருந்தா பீட்ரூட்டு் என்ன காய் நல்லா இருக்கு கீர ஒண்ணு வாங்குவங்க சிறு கீர வாரத்துல ஒரு கீர கம்பல்செரிங்க
நல்லது நல்லதுங்க நல்ல பலக்
கீர இருந்தா கீர வாங்கிட்டு வந்துருவங்க கருவாடு இருந்தா கருவாடு வாங்குவே ஆ நா அங்க வந்ததே ஞாயித்துக்கெலமனால அவரு ஊருக் போனதுனால வீட்டு பக்கத்துலயே பழமுதிர்னு ஒரு கட இருக்குங்க அங்க வாங்கிறோ நாங்க எது வாங்குனாலுமே டெய்லி சும்மாவாச்சு எதாச்சு மறுநாள் பசங்குளுக்கு எதாச்சு இது குடுத்தனுப்பனு இல்லிங்களா உணவுக்கு அப்றோ குடுக்குணு இல்லிங்ளா
ஆமாங்க
இடைவேளில அதனால அதுக்கு தேவையான பழோ எதனா ஒன்னு பழோ வாங்கறதுக்குன்னா வெளிய போணுங்க அப்புறோ நாளைக்கு தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் குடுக்குறதுக் ஆரஞ்சு பழோ வாங்குனங்க மாங்கா பழோ வாங்கணு ஆனா மாங்கா பழோ இங்க காலி ஆய்ருச்சுங்க
ஆமாங்க அந்தந்த சீசன்ல அந்தந்த பழத்த சாப்ட்டணு
ஆமாங்க ஆமாங்க அப்ப அது வாங்கிட்டு வந்தங்க அப்றோ தம்பிய போயி அப்றோ அவர் கெளம்பிட்டாருங்க அப்றோ தம்பி ஒரு நால்ற நால் அஞ்சு கிட்ட வந்தாருங்க அவுருக்கு சாப்பாடு எல்லா ஊட்டிட்டு மாவு ஊற வச்சிருந்த அரிசி மாவு அது வெளிய போய் அரச்சிட்டு சரி நாளைக்கு வர வெள்ளி கெழம சாமிக்கு பூ போட்றதுக்கு பூ வேணு பூ வாங்கிட்டு அதுக்கப் ப்றோ இந்த கட்ட தொடப்பந்தா வாங்கலான் போனங்க ஆனா அங்க கட்ட தொடப்போ இல்லங்க வண்ட்டங்க தென்னந்தொடப்போன் சொல்வோ இல்லிங்ளா
ஆமா ஆமா
அததா வாங்கலான் போனங்க ஆனா இருஞ்சுங்க அது பச ஈஸியா உறிற மாரி இருஞ்சுங்க அது இன்னொரு எடத்துல ரொம்ப டைட்டா ம் உள்ள வந்து ஒரு கோல் சொரிகு உள்ள சா முடியாதுங்க அந்த மாரில்லா ஒரு எடோ வாங்கன அது நல்லா வந்துச்சுங்க போன பட் ஆனா இல்ல அது இல்லங்க வந்துட்டங்க
இல்ல நீங்க என்ன பண்ணுங்க இதுலியே அந் த குச்சி மேல கட்டிருக்குற கயிறெல்லா கழட்டிட்டு நீங்களே டைட்டா சுத்தியு துணி கட்டிகோங்க இந்தப வேஸ்ட்டு துணி நாடா மாரி கிழிச்சிட்டு நீட்டா கீழருந்து சுத்தியு நல்லா கட்டிகோங்க நல்லா வரு
துணிய நல்லா கட்டிகோங்க நல்லா வரு எங்க நல்லா பா நல்ல விஷயோ பகிர்ந்துருக்கறீங்க மிக்க நன்றிங்க
ஏன்னா அவங்க குடுக்குற இத விட ஆ
ஆ புரிது புரியுதுங்க அப்புறோ நல்ல தண்ணி வந்து ச்சுங்க நாங்களு
உம்
அப்றோ ரெண்டு கொடோ நல்ல தண்ணி புடிச்சுட்டு இட்லிஊத் தி வச்சிட்டு கொடோங் கழுவி கீழே போய் கொடோ தண்ணி புடுச்சுட்டுவா வந்தங்க
செர்ரி செர்ரிங்க
பூஜ சாமான் நாளைக் கழுவிக்லான்னு விட்டுட்ட காலேல எழ்னூ சி க்குறோ
சேரி சேரிங்க நானு நேத்து போனங்க பாப்பாக்கு பேக் அதெல்லா வாங்கிட்டு வர்லான் இன்னிலேர்ந்து ஸ்கூல் ஸ்டாட் ஆது இல்லிங்ளா அதனால பேக் வாங்கிட்டு வரலான் வாணிபடி பக்கோ போன இன்ன
செரிங்க நல்லதுங்க
கொஞ்ச ரேட்டு கம்மியா இருக்கு அப்டின் சொல்லிட்டு
ஆமாங்க ஆமாங்க ஒரு நல்ல தரமாவு இருக்குங்க அஹ்
ஆமாங்க அத எடுத்துட்டு போய் இன்னைக்குதா ஸ்கூல்க் போய்ட்டு வந்தாங்க அவுளு
நல்ல வி ஷ்யோங்க
ஃபஸ் நாளுண்ட்டு
செரிங்க செரிங்க
நல்லா இருந்துத அங்க பேக்குங்க செப்பல்லு எல்லாமே அந்த புதுசா வேணு அப்டின்ட்டு நம்போ வர்ஷோ வர்ஷோ வாங்கி தருவோ இல்லைங்ளா
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க செரிங்க செரிங்க
அம் பசங்க இப்போ டயர்டா இல்லியா இப்போ ஃபர்ஸ்ட் நாளு ஸ்கூலுக் போய்ட்டு வந்துருப்பாங்க
ஆமாங்க
எப் இதா செரி சாப்பாடாது சாப்ட்டுட்டு
உம் அ பெரியபைய தூங்கி டாங்க சின்ன பையனுக்கு பத்தாந் தேதி தாங்க ஸ் கூலு
எங்க அங்க லேட்டா ஸ்டாட் பண்றாங்களா
அவங்க யூ கே ஜி ங்க ஓகே சூப்ப அதனால வந்து பத்தாந்தேதி தாங்க ஸ்கூலு மதியானோ கொஞ்ச நேரோ தூங்கனாங்கங்க
ஓஹோ
பேரயு மெரட்டி வச்சிருக்குறாங்க ரொம்போ குறும்புங்க அடங்கறதே இல்லங்க செம்ம வாலுங்க
நல்லதுங்க பசங்கனா அப்பிடிதா இருப்பாங்க நம்க்கு கொஞ்சோ அப்பிடி இல்லனாதா கஷ்டோ நெறைய பசங்க வந்துட்டு சுட்டித்தனமா இல்ல ரொம்ப சைலண்ட்டா இந்தாலு ஃபில் பண்றோ நம்ப
ஆமா ஆமா அது விஷ் நல்ல விஷ்யந்தா இப்டியே இருக்குறாங்களேன்ட்டுன ஆனா நம்போ சுட்டிதனமா தாங்க இருக்குணு விட்ருங்க அவுங்குள அவுங்க போக்குக்கே விட்ருங்க இல்லங்க ரொம்போ அப்டிதா குறும்பு பண்றாங்கங்க எங்க வீ வீடு செக்கண் ஃபுளோருங்க
ஆ
செரி வெளியே டென்னிஸ் வெளையாடிட்டிருக்கறாங்களே நா உள்ள வெ கிச்சனுக்குள்ள பாத்திர கழுவிட்டு இருந்தங்க
ஆ
செருப்பு தூக்கி கீழ போட்டுக்கிறாங்கங்க
ஐயோ அதெல்லா சேட்ட தாங்க நாங்களு செகண்ட் சொல்லதா இருக்கோ
ஏங்க வெறும்னே போட்டா பரவாலங்க அ அ ம் இருசக்கர வாகனத்துல வந்து ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க அவங்க மே மேலே பட்டுடுச்சுங்க ம்ப குறும்புங்க அதுதா அதட்டி மெரட்டி வச்சிருக்றேங்க
கஷ்டோந்த அதெல்லா இங்கியு பக்கத்து வீட்ல தூக்கி போட்டுருவாங்க பேப்பரு குப்ப என்னென்ன கைக்கு கெடைக்குதோ எல்லாமே தூக்கி பக்கத்
அ பக்கத்து வீட்டு காரங்கன்னா கூட ஏதோன் பேசுவாங் செய்வாங்க
அவங்க சண்டயே புடிச்சிக்கிறாங்க நல்லா பேசுறவங்க எல்லா ப அது குடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு தூக்கி எல்லாத்தையு தேவயில்லாத பொருள் எல்லா பசங்க இங்க மேல ப்ளோர்ல மூணு வீடு இருக்கு அந்த மூணு வீட்லியு எல்லா கெழந்தைங்க தா அ அதாவது என்னென்ன கைக்கு கெடைக்குதோ எல்லாத்தையு அந்த பக்கோ சாப்பிட்டு பிஸ்கெட் கவர்ல இருந்து எல்லாமே அவங்க வீட்ல குப்பையா போட்ற துனால சண்ட வந்து அந்த மேல ஒ ரு வல போட்டு நீங்க அடைங்க அப்படின்ற அளவுக்கு அந்த காத்து கூட வராத மாரி நீங்க அடைங்கன்டு இப்ப சண்ட புடிச்சுட்ருக்காங்க
செரிங்க செரிங்க
அதனால அந்த அளவுக்கு சேட்ட பண்றாங்க பசங்கலா இருக்கணு சேட்டன்றது இருக்கணுந்தா அப்டின்னு நாங்கு வி ட்டுடோங்க வேற வழி இல்ல அவங்களு
ஏ இரு ரொம்ப பண்றானுங்கங்க ஒண்ணு அடக்க ரெண்டு பேர் ரு அப்படி ஸ் குத்து சண்ட மாரி விளையாடுறதே குத்து சண்ட மாரி அடிச்சுக்கிறாங்கங்க என் சின்ன பையே
ஆ
அமைதியா இருந்தார்னாலே எ தாச்சு ஒரு வேல பண்றாருனு அர்த்தோங்க லீவ்ல என்ன பண்ணாருங்க இந்த இது அ ஷ ஷேவிங் மிஷின் இருக்கு இல்லிங் ளா அத எடுத்து அந்த புருவத்த சரிச்சுக்கிட்டாருங்க
ஐயயோ
ஒடம்புல எல்லா சரிச்சிருக்குறாரு புருவோ ஃபுல்லு சரி க்கலங்க லைட்டா சரிச்சு வச்சுட்றாருங்க வேற ஆமாங்க ஆமாங்க அதுதாங்க அது எப்படி எடுத்தாரு எங்க பாத்தாரு
ஐயோ பரவால்லங்க உங்ககிட்டலா கையில கொடுத் சுராதிங்க பாத்து பத்திரமா எடுத்துவைங்க ஏன்னா
இல்லங்க ஆனா ஊருக்கு வந்தப்பங்க வேற எங்னா பண்ணிக்கிட்டா என்னங்க
ஆமா தலைல ஈனு போட்டு விளையாட ஆரம்பிச் இதானா கொஞ்சோ கஷ்டம்தா
ரொம்ப இதா இருக்கறாங்கங்க முடியலங்க
சரிங்க எனக்கு வேல இருக்கு அ என்னோட போன எடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க
மிக்க நன்றிங்க
அ சரிங்க நா அடுத்த முற திருப்பி உங்களுக்கு கால் பண்றங் க இன்னொரு ஒரு நாள் பேசிப்போ நன்றிங்க ஒ